வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க
ஆ நல்லாருக்க நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பாடு
ஆ சாப்ட்டாச்சு இந்த நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு
ஆ இன்னைக்கு கொஞ்சோ நல்லாதா போச்சு என் பையன் போயிட்டான் ஸ்கூல் போயிருக்கான் பாப்பா மட்டுதா இருக்கா நேத்துதா கொஞ்சோ நா ரொம்ப வேல அதிகமாயிடுச்சு சே அவனுக்கு புக்ஸ்ல்லா நாங்க ரேப்பர் போடவே இல்ல ஆ கொஞ்சோ மறந்தாச்சு வாங்கிட்டு வந்து வச்சதா மறந்து அ ஸ்கூல் போற முன்னாடி நல்ல ஞாபகம் வந்தது அனால போயிட்டு அந்த அந்த வெள்ளைத்தாள் வாங்கிட்டு வந்து அத அட்ட போட்டு அவனுக்கு அந்த ஆ அத போட்டுட்டு அவனோட பேர்ல்லா எழுதிருந்து எழுதி அவனோட அப்றோ தா ஒர்க்கெல்லா குடுத்துருந்தாங்க அவன் ஸ்கூல்ல லீவ் விட்டா என்னன்னல்லா பண்ணணு அதல்லா அப்டியே வச்சிருந்தாரு அத எல்லா புரிய வச்சது அவர அப்றோ அவரோட அது யூனிஃபார்ம்ல்லா குடுத்தர்னும் ச தைக்க கொடுத்திருந்தோ அதெல்லா போயிட்டு வாங்கிட்டு வந்தது நேத்து கொஞ்சோ அதனால நெறைய வேலவா வந்தது அது நைட்டு வரைக்கு ஒரு பத்தரை வரைக்கு எனக்கு அப்டியே போயிடுச்சு நாள் ஆ அதனால கொஞ்சோ நேத்து டைமே இல்ல வேல கரெக்டா இரு வீட்டு வேலைய முடிச்சது அப்றம் இத எல்லா செஞ்சது அதனால கொஞ்சோ வேற எந்த வேலைக்கு நா போக முடியாம போயிடுச்சு வேற ஒன்னு இல்ல உங்களுக்கு எப்டி போச்சு நேத்து நாள்
ஆ நேத்து நாள் நல்லா போச்சு இன்னைக்கு அதே க ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்றத பத்தியே இன்னைக்கு பேசிடலா நம்ம ஆ ஏன்ட அ ரைட் நா இப்ப நீங்க பாருங்க ஸ்கூல் தொடங்க போறதுக்கு மொதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு ஹெவி ஒர்க் இருக்கிற மார்
ஆமா ஏது அது என்னோட நா வந்து கொஞ்சோ கவன குறைவா இருந்துட்ட நாள அது முன்னாடியே செஞ்சிருக்கலா ஒரு மாச சோ இருந்துது நா அத எப்போ வேணா பண்ணி முடிச்சிருந்திருக்கு நா அத மறந்தே போயிட்டே எனக்கு நேத்து தா மெசேஜ் ஸ்கூல்ல இருந்து சரி கொஞ்ச தள்ளி போடுவாங்க வெயில் அதிகமா இருக்குன்றதுனால நாள் தள்ளி போகு ஸ்கூலுக்குன்னு நெனைச்சு நா கொஞ்ச விட்டுட்டே பாக்கா இன்னைக் யா நேத்து கன்ஃபார்மா இன்னைக்குதா ஸ்கூல்ன்ற மாரி வந்துடுச்சு தகவல் அதனால சரி அவசர அவசரமா செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு
அதுக்குதா இப்ப என்ன பண்ணிக்கலா பிளானிங் அதாது திப் ட்டமிடல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியோ எதுக்குமே திட்டமிடல் அவசியோ தா அ ஏனா பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க வளர்ப்புல ஒரு பிஃப்டி பெர்சன்ட் வந்து அவுங்கள கல்வி அறிவுல்ல உள்ளவர்களாக மாற்றுவது தா அது மெயின் ஆ ஆ அதனுடைய சாராம்சம் பிள்ளை வளருதுன்னு சொன்னாக்க அறிவுல புத்தில புரிதல்ல வளரணும்ன்றப்ப அதுக்கு வந்து பேசிக் கா நம்ம அவனுக்கு குடுக்க வேண்டியது பிள்ளைக்கு குடுக்க வேண்டியது என்னன்னா கல்விதா இல்லையா ஆ து அந்த கல்விய குறிச்சதுல வந்து மொத் த்தத்துக்குமே நம்ம வந்து அத குறிச்சு வந்து ஒரு திட்டமிடல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியோ எந்த காரியத்துக்குமே ஒரு திட்டமிடல் சொல்லும் போது இப்ப நம்ம எவ்வளவோ பணோ செலவழிச்சு நேரத்த ஸ் செலவழிச்சு நம்முடைய ஆற்றல் ஆ சக் தி எல்லாத்தையு செலவழிச்சு பிள்ளைக்கு படிப்புக்கு நம்ம பண்ணும் போது அது என்ன பண்ணலா நம்ம மறதின்
டகூடாதுன்னு நெனைக்கிறோ ஆமா மேம்
அந்த மறதின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலானா நீங்க ஒரு நோட்டு போட்டு எழுதி வச் சுருங்க இன்னைல இருந்து ஆரம்பிங்க சரிங்களா ம் இதா டைமுக்கு வந்து தா அதா டைம் மேனேஜ்மெண்ட்டுன் ஸ் சொல்லுவாங்கல நேரத்தை திட்டமிடுதல் அப்படின்றதுக்கு அ நமக்கு சில சமயத்துல நமக்கு தோணனு இதெல்லா தெரியு ந பண்ணிடுவே பண்ணிடுவே இவ்வளோ தானே அத பண்ணிடுவே இத முடிச்சு பண்ணிடுவே அப்டிலா நெனைப்போ ஆனா அ இப்படித்தா பண்ணணுன்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கும்போது அப்படியு பண்ணலாமே அதுக்குள்ள பண்ணலாமே அப்டின்னாக்கா அந்த டார்கெட்ட நம்மலால ரீச் பண்ண முடியாது புரியுதுங்களா அதனால அ ஷியோரா பண்ணணுன்றப்ப அதாவது திட்டமிடுதல்ன்றப்ப நாலு மணிக்குள்ள இத செய்யணு அஞ்சு மணிக்குள்ள இத செய்யணு புள்ள இத்தன மணிக்கு வருவா ஆக அவனுக்கு அ ஹோம் ஒர்க்க குறிச்சு என்னன்ன பண்ணனு அவருடைய சாப்பாட்ட குறச்சு என்னென்ன பண்ணனு அவன் ட்ரெஸ்ஸ குறிச்சு என்னென்ன பண்ணனு அவனுக்கு நேர செலவிடுதல் குறச்சு எந்த வகையில பிள்ளைக்கு கத சொல்றதா இல்ல ஸ்கூல பத்தி விசாரிக்கிறதா ஃரெண்ட்ஸ பத்தி விசாரிக்கிறதா அப்டின்றதெல்லா வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா திட்டமிட்டுக்கங்க
ஆமா தோழி ஆனா நா எப்பயுமே அப்படிதா பண்ணுவே இப்ப நான் நாளைக்கு நாளைக்கு அவனுக்கு பள்ளி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது நேத்து நைட்டே நா அன்னைக் கு காலைல அவனுக்கு என்ன சாப்பாடு குடுத்து அனுப்பனு என்ன அவனுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கணு அவனுக்கு என்னெல்லா பண்ணணு நைட்டு அப்டிதா யோசி வச்சிருந்தே இது மட்டு எப்டி நானு விட் டேனு தெரில அது ஏதோ ஒரு கவனக்குறைவில இந்த ஒரு விஷயத்த நா விட்டுட்டே ஆனா எப்பயுமே நா அப்படிதா இருப்பே நம்ம நாளைக்கு ஒரு விஷயோ செய்ய போனா எந்த விஷயமா இருந்தாலு இதுன்னு கெடையாது எதுனாலு நம்ப இத சின்ன விஷயமா இருந்தா கூட சரி இந்த இப்டி பண்ணலா இதுல எடுத்துட்டு போணு இத செய்யணு இதலா பண்ணலாம் அது நடக்குதோ நடக்கலையோ அடுத்த நாள் எப்டி இருக்குன்னு தெரியாது ஆனா அதுக்கு முன்னாடி நாள் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் யோசிச்சு இப்டிலல்ல செய்யணும் இப்டிலாம் இந்த ட போகணும் வரணும் அப்டின்ற மாதிரி தான் வச்சிருப்பேன் அதுல ஒரு சில விஷயங்கள் நடந்துரும் ஒரு சில விஷயங்கள் நடக்காது ஆனனாலும் எப்பயுமே என்னோட இது வந்து அப்டிதான் நானு இப்டிதான் பண்ணணும் இப்டிதான் நடக்கணும்னு நினைச்சிப்பேன் அது முடிஞ்ச அளவுக்கு நான் அத செஞ்சிருவேன் முடியாது சில சூழ்நிலை காரணமா அது மாறி டும் அவ்ளோதான் தவிர என்னோட இந்த சூழ்நிலை கொஞ்சம் அப்டி இருக்கும் வேற மாதிரி வேற ஏதாவ் வேல வந்துரும் இல்ல திடீன்னும் ஏதாவது சொந்தக்காரங்க கொஞ்சம் ஏதாவ் வருவாங் க அவங்கள இது பண்ணும் அதுக்கு அந்த மாதிரி ஏதாவ்து ஒரு மாறும் தவிர நான் பசங்க விஷயத்துல மட்டும் எப்பயும் அவங்களோட இத செஞ்சணும்ன்றதான் நெனைச்சுகிட்டே இருப்பே அவுங்க விஷயத்துல மட்டும் எதையுமே தள்ளி போடவும் மாட்டேன் தாமதப்படுத்தவும் மாட்டேன் எனக்கு ஏன்னா பசங்க தான் இல்லாமேன்ற மாரி தான் இருக் அதனால அவுங்க விஷயத்துல நான் எல்லாமே பிளான் பண்ணிதான் பண்ணுவேன் இனிமேல் நான் கண்டிப்பா நீங்க சொன்னத கேட்டு எல்லா விஷயத்துக்கும் நான் முன்னாடியே பண்ணி முடிச்சணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன்
பரவால்ல ஒரு நல்ல அம்மாதான் பையனுக்கு கிடைச்ச விட்ருக்காங்கன்னு சொல்லி எனக்கு சந்தோஷமா இருக்குது அ சின்ன வயசுலயே இப்டி எல்லாத்தையும் ஒரு ஆ டு அக்யூரெசி அதாது எல்லாத்தையும் ஒரு நுண்ண
இல்ல இல்லத் தோழி அப்டி சொல்ல முடியாது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் அது துல்லியமா இருக்கமோ என்னு தெரில ஆனா என்னால முடி ஞ்ச அளவுக்கு நா என் பசங்களுக்கு நான் கரெக்டா செய்யனும்னு நெனைப்
ஆமா ஆமா ஆமா ஆமா அதுதான் ஒரு இது சொல்லுவாங்க ஆ இது இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்னு சொல்லி தூங்குறவங்க எப்போதுமே வந் து அது ப ஆ என்ன சொல்றாங்க முன்னேற மாட்டாங்க அதாவது என்ன காரியத்தையும் வந்து ஆ அது ஆ அப்டி தள்ளி போடுறது தோ அது பண்றதோ ஆனா அதுல எவ்ளோ நம்ம விழிப்பா இருக்கமோ எறும்பு மாரி சுறுசுறுப்பா இருப்போமோ அப்ப என்ன ஆகனாக்க கண்டிப்பா நமக்கு ஜெயம்தான் அதுல அதனால ஒரு சில காரியங்கள் நம்மளே மீறி நடக்கறது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது
ஆமா ம்
இது நமக்கு ஒரு பாடத்த கற்பி கற்றுத்தருதுன்னு தான் நம்ம நெனச்சுக்கணும் இல்லயா அதுல குறையப்பட்டிருக்கோம் சோ லெட் மீ பிகம் பர்பெக்ட் அதுல நா தேர் உலக காணப்படட்டும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நாமளே சீர்துகு அ சீர் செய்து கொள்ளத்தக்கதாக சில சமயங்கள்ள அப்டி நடக்குறது சகஜம் தான் அதனால அத பெரிய அது ஒரு மைனஸ் பாயிண்டா நம்ம எடுத்துக்காம ஆ நல்லதுன்னு நெனச் ச்சி நம்ம இது பண்ணலாம் பரவால்ல ஆ புள்ளைக்கு நல்ல சாப்பாடு குடுத்துருக் ப்பீங்க கண்டிப்பா யூனிஃபார்ம் எல்லா நல்லா போட்டு சந்தோஷமா போயிருப்பான்
என்னன்னா பழசு தான் ஒண்ணு புதுசா தைக்கி கொடுத்தது அது வந்து ச ஸ்கூலோட அந்த லோகோ ஒண்ணு வாங்கல நாங்க கொஞ்சம் அது வந்து இப்பதான் கட சி நேரத்துல தான் வந்து வாங்கிக்க சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடிதான் என் வண்டி கொஞ்சம் பிரச்சனயா இருக்கு எங்களோட மிதிவண்டி அதனால நா போயிட்டு அது கொஞ்ச தூரோ இங்க இருந்து அது போய்ட்டு வாங் வர்றதுக்கு முடியாதனால இன்னிக்கி அந்த பழசு சேர் நா கொஞ்சம் போட்டு அனுப்ச்சேன் இன்னிக்கு சாயந்தர தான் போய் அது வாங்கிட்டு வந்து திருப்பியும் அவர்ட்ட குடுத்து அத முன்னாடி என்ன இத லோ கோ போட்டு டிரெஸ் வாங்கிட்டு வரணு நாளைக்கு சேரி பரவால்ல இன்னிக்கு வெள்ளிக்கிழமையா போட்டு போட்டு நல்லதுதானு நென்ச்சிட்டு நா சேரி பழசே போட்டு போட்டுணு அம்ச்சுட்ட காலைல போவறதுக்கு முன்னாடியே போய் இன்னைக்கு சங்கட சதுர்த்தி வேற அதனால விநாயகர் கோயில்ல போயிட்டு ஒரு கல்பரோவத்தி மட்டு ஏத்திட்டு சாமி கும்ட்டு அவன ஸ்கூலுக்கு அம் ச்சு வச்சோ இன்னைக்கு எ பொண்ணு இன்னைக்கே ஸ்கூல்ல சேத்துலானு பாத்த அது வந்து அவுங்க அப்பாவு கூட சேரி ரெண்டு பேரு இருந்து சேக்கலான்றதுனால சேரி விட்டுட்ட நானு இன்னைக்கு கண்டிப் சேக்கணு மார் தா மன நெலமைல இருந்த ஆவள சேரி அவ தனியா போய் நம்ம ஒரு ஆளா சேக்க தேவல்ல அவுரு வந்தரட்டு அ வாரோ வந்து திங்கள்கிழம வந்து மதியம் வேலைக்கு போற மாரி இருப்பாரு அவர் காலைல இருப்பாரு அதனால சேரி அவர் கூட சேந்து மொத மொதல்ல ஸ்கூலுக்கு போற இதே வேற சேத்து அடுத்த வருஷோ போற மாரினா நா இட்டு போய் விட்டு வந்துருப்ப சேரி மொத மொத போற அப்பாவு கூட வரட்டுன்றதுனால நா இன்னைக்கு சங்கட சதுர்த்தி நல்ல நாள் தா இன்னைக்கு சேக்கணு ஆனாலு சேரி பரவால இருக்கட்டு அப்பாதான ஃபஸ்ட்டு ஏன்னா அவரு தா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு அதனால தா நல்லா படிக்க வைக்க முடியுது அவரு தான மொதல் கடவுள் மாதிரி அதனால அவரு கூட இரு இருக்குணுன்றதுனாலா சேரி நம்ம திங்ககிழமையே அவள சேத்துக்கலா
பரவாலங்க உங்க வீட் டுக்கார நீங்க கனம் பண்ணணுனு நெனைக்கிறீங்க முக்கியத்துவோ குடுக்குறீங்க சோ உங்க ஆண்டவரு அ ஒரு ஒரு ஒரு மனத குடுத்திருக்குறாரு எல்லா காரியங்களிலு அதுக்காக
ஆ ஹ
இறைவனுக்கு தா நம்ம நன்றி செலுத்தணு தொடரட்டு இப்போ ஒரு காரியோ நா கேக்கற இப்ப இப்போ பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டீங்க அதுல உள்ள ஆ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே எதிர்மரையானது நேர்மையானது எல்லாத்தையுமே நீங்க இப்போ உணர்ந்துக்குறீங்க இல்ல நீங்க இந்த தருணத்துல எப்ப வாச்சோ நா படிச்சப்ப எங்க அப் அப்பா அம்மா என்ன இந்த இந்த ஸ்டேஜ்ல எனக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்டின்னு எப்பதாது சரி நீங்க நெனச்சு பாத்ததுண்டா
அ ஐயா இல்ல எங்க அப்பா அம்மா என்ன சொல்லப்போனா எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு எல்லாமே குடுத்தாங்க நாங்க வந்து அந்த இது காலகட்டத்துல எங்க அப்பா ஒரு சின்ன தொழில் தா செஞ்சாரு அத வச்சு ரெண்டு பேர் தா போ பொண்ணுங்க நாங்க எங்க ரெண்டு பேரையு அளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்க முடியுமோ அவங்களால முடிஞ்சு அவங்க கஷ்டப்பட்டாலு பரவாயில்லன்னு எல்லாத்த எல்லாத்திமே எங்களுக்கு குடுத்துருக்காங்க எங்க அவரால முடிஞ் முடியலனா கூட நாங்க ஒரு விஷ்ய கேட்டுட்டோன்னா அந்த விஷ்யத்த எப்டியா செஞ்சே ஆகணு இப்ப ஒரு நைன்டி பெர்சன்ட் அதே ரேஞ்ச்ல இருக்க வேற பொருள கூட வாங் குடுத்துரு அதனால எனக்கு எப்பயுமே எங்க அப்பா அம்மா மாதிரியே தா எனக்கு இருக்கணுன்ற ஆச தா தவற அவுங்கல அவங்க எனக்கு எதுமே செய்யலன்ற மாதிரி எனக்கு எப்பயுமே வந்தது கிடையாது ஏன்னா எங்கள நாங்க கேட்டதோட அதிகமா தா எல்லாமே செஞ்சிருக்காங்க அந்த எடத்துலே அந்த ஊர்லே எங்க எல்லாருமே கேப்பாங்க எல்லா பொண்ணுங்க தான நீங்க ஏ படிக்கிறீங்க படிக்க வைக்கிறீங்க கஷ்டப்பட்டு அவங்க வேற வீட்டுக்கு தான போக போறாங்க உங்களுக்கா செய்ய போறாங்க சம்பாறிச் கஷ்டப்படனு நீங்க சேத்து வவச்சுக்கோங்க அப்டின்ற மாரி சொல்லிருக்காங்க அவங்ககிட்ட ஆனா எங்க அப்பா அம்மா பரவால்ல எங்க பொண்ணுங்க படிச்சாவ ந போது எங்களுக்கு எந்த சொத்து இல்ல அவங்க படிப் கள் தா எங்களுக்கு முக்கியோ அவுங்களால முடிஞ்சு எங்ளுக் பொறியியல் கல்லூரில ரெண்டு பேருமே வெளில சென்னைல படிக்க வச்சு அதுவு ஹாஸ்டல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு லட் சத்துக்கு மேல செலவு பண்ணிதா படிக்க வைச்சாங்க எல்லா ரெண்டு பேருமே படிச்சு நல்லபடியா எங்க அக் அக்கவு நல்ல கம்பெனில வேலைக்கு போய் நல்ல எடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க என்ன ம
செரி பரவால்ல ஒங்களுடைய பர்சனல் ஷேரிங்லாம் ரொம்ப ஆ அ எனக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு அன்பான குடும்பத்த ஆ சந்திச்சது மாதிரி இடைப்பட வச்ச மாரி நா உணர்றே உங்க சந்திப்புக்கு நன்றி உங்களுடைய பகிர்தலுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போ
நன்றி